வணக்கம் சகோதரி நா நல்லாருக்கே குடும்பத் துல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்கோ சகோதரி இன்னைக்கு என்ன சமையல் ஒங்க வீட்ல அ ம் தெம்பாயிடுச்சா இ இல்ல சேரி ஹலோ நீங்கதா சொல்
என்ன செஞ்சோ அப்டின்ட்டு இட்லி இட்லிக்கு புதினா மல்லி சட்னி க்காளி சட்னி
ரொம்ப அருமையா சொன்னீங்க சகோதரி நீங்க நான்கு விதமா நீங்க விதவிதமா சமைப்பீங்களா அப்டி செஞ்சாதா உங்க குடும்பத்துல எல்லாருக்கு பிடிக்குமா ஆ சே
சகோதரி கொழந்தைங்க இருக்குற வீடு அதனால நாங்க அப்டி
கண்ணு
அதா எல்லாரு விரும்புறாங்க
உங்களுக்கு இதுல கஷ்டமா இருக்காதா நீங்க மூணு நேரமு சமைக்கணு பாத்தர க்ளீன் பண்ணு இப்டி சமைக்கிறது உங்களுக்கு கஷ்டமா அழுப்பா இருக்கும் இல்லையா யாராவ்து உதவி செய்வாங்களா
கண்டிப்பா நாங்க எல்லாரு கூட்டு குடும்பமா இருக்கங்காட்டி எல்லாரு சேந்து தா சகோ இப்டி செய்வோ நீங்க அழுப்பில்ல அழுப்பு பாத்தா ஒடம்புக்கு சத்து கெடைக்குமா சொல்லுங்கள் நீங்களே
அது என்னமோ சரிதா சகோதரி சேரி அது எப்படி புதினா மல்லி சட்னி செய்வீங்களே அது எப்படி செய்வீங்க நீங்க
உம் சுலபம் சகோதரி புதினாவையும் மல்லியையும் நமக்கு
ம் சாப்பிட்டிங்களா
கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் பார்
சரிங்க
பெரிய வெங்காயம் ஒரே சத்து
ஒவ்வொரு வானிலை
ரெண்டு வாரம் மில்லாம வெங்காயம் கொத்து நல்லா வந்து
போட்டு நல்லா வதக்கலாம்
ம்
இதுதா அளவா வணங்கி வணக்கிட்டு
ஏ சரி
ஆராய
நம் வீட்டு
வெங்காயம் நம்ம குடும்பத்துல எத்தனை பேரு இருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் காரத்துக் போட்டு நல்லா இதுல வந்துட்டு நம்ம புதினாவையும், மல்லித்தழையும் ரொம்ப வதங்க விட கூடாது அது சுவையே மாறி போயிரும் இப்படி செஞ்சோம்னா புதினாமல்லி சட்னி ரெடி வணக்கி ஆர வச்சுடனும் அதுக்கப்புறம் வணங்க ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம
சரியா சொன்னீங்க சகோதரி இத நானும் இன்னு கண்டிப்பா சரி செய்து முயற்சி செய்து பாப்பே
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சகோதரி ஒரு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் புதினா வந்து உடம்புக்கு புத்துணர்ச்சியை தரும் ப்பு நல்லதுல்ல
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குற சகோதரி
உங்க வீட்டுல நீங்க என்ன செய்வீங்க மூணு நேரமும் சாப்பாடு தா செய்வீங்களா
மூணு நேரம் சாப்பாடு இல்ல சகோதரி ரெண்டு நேரம் கண்டிப்பா சாப்பாடுதா ஏதோ ஒரே ஒரு நேரம் அதாவது இரவுக்கு மட்டுமே ஏதாவது ஒரு டிஃபன் செய்வேன் அதுவும் ஒரு மாதிரி இவ்வளவு சட்னி எல்லாம் செய்ய முடியாது சகோதரி அவுங்க வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு அழுப்பா இருக் கங்காட்டி நா சிம்பிளா ஏதாவது செஞ்சிட்டு படுத்திருவேன் சகோதரி
பாத்திங்களாங்க வேலைக்கு போயிட்டு வந்து நம்மளுக்கு டயர்ட்டா இருக்க மாறி இது ஒரு ட்ராப் ஒரு குறைபாடு இல்லையா தனி குடும்பத்ல இருக்றவங்ளுக்கு
நம்ம அப்பையே சொன்னமில்லியா கூட்டு குடும்பம்தா எனக் போனா எங்க வீட்ல ஆள் எல்லா இல்ல சகோதரி அதுலியே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது நீங்க எல்லாத்துகுமே கை வைத்தியந்தானா சகோதரி
ஆமா சகோதரி எல்லாமே அப்பிடித்தா இப்போ கொழந்தைக்கு திடீர்னு ஒரு சளி வந்துட்டா கூட நா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போமாட்டோ அது எப்பிடி நம் வீட்லியே சரிப் பண்றது அப்டினுதா பாப்போ
அப்படியா என்ன செய்வீங்க சகோதரி வீட்ல அ மருந்து மெடிக்கல்ல வாங்கிட்டு வந்துட்டு நீங்க வீட்ல வச்சு குடுப்பீங்ளா
அப்படி இல்ல சகோதரி இப்பப் பால் அப்டினு எடுத்துக்கிட்டோனு வைங்க சளி பிடிச்சிருச்சி பால் குடிக்கிறது நீங்க எப்டி குடிப்பீங்க
ஏப்டி சகோதரி எப்போம் போலப் பால்தா குடிக்கு. சக்கரப் எப்பவும் பால் அப்படித்தானங்கயா ஆ என்னனா கரும்பு சக்கர வேணுங்கிறவங்க, ம் சர்க்கர ஆட் பண்ணிக்குவாங்க.
அப்படிங்ளா சகோதரி இப்ப சளிப் பிடிச்சிருச்சு அப்டினா பால் நல்லாக் காச்சி ஒருப் சிற்றிகை மஞ்சத்தூள் போடனு கொஞ்சம் ஆ இது இருக்கு இல்லையா குரு மிளகுத்தூள் நம்ம குருமிளக நல்லா நம்மளே பவுடர் பண்ணி அந்தப் பவுடர ஆட் பாம சகோதரி அதப் போட்டு நல்லாக் காச்சுனு காய்ச்சிட்டு நமக்கு பணங்கற்கண்டு இருக்கு இல்லையா அது சளிய நல்லா இரக் கும் சகோதரி அதப் போட்டு நல்லாக் காய்ச்சு நல்லா ஆத்தி குடிச்சோ அப்டினா ரெண்டு மூனு நாள் தொடர்ந்து செய்தோ அப்டினா சளி இயற்கையாவே கொறைஞ்சுரு சகோதரி
இது எனக்கு தெரியலை சே சகோதரி ஆ ஆ ஆ ஆ கேள்விப்பட்டதே இல்ல சகோதரி எனக்கு யாரு சொல்றக்கு இல்ல அவுங்க வீட்ல பெரியவங்க அ எங்க வீட்ல அப்படி யாரு இல்லாதங்காட்டி எங்ளுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல
அதேப் போல நெஞ்சு சளி புடிச்சுட் ன இந்த வெற்றிலை இருக்குல்லியா அத லைட்டா கொஞ்சோ நம்ம தோசக் கல்லுலியேப் போட்டு வாட்டி எடுத்துட்டு அது மேல விக்ஸ் வச்சு குழந்தைங்க நெஞ்சு மேல வச்சமன்னா சளியெல்லா எறங்கிடுச்ச
எதுவுமே பையனுள்ளதா இருக்கு சகோதரி
பெரியவங்க இருந்தாங்கனா பெரியவங்கிட்ட கேளுங்க அவங்கள கண்டிப்பா சொல்லித் தருவாங்க உங்களுக்கு எல்லாருமே உறுதுணையாதா இருப் பாங்க சகோதரி உங்குளுக்கு எப்ப எது தெரியலனாலு எங்க கிட்ட கேளுங்க நாங்க சொல்லித் தருவோ சத்தா சாப்டுங்க கொழ தைங்ளுக்கு சத்து குடுங்க கீரையெலா நீங்க வாரத்ல எத் த்தன் நாள் சேத்துகுவீங்க
அரத்தில எங்க சகோத் செரி நீங்க டெய்லியு சாப்பிட்ற ஆட்கள் நானல்லா மாசத்துக்கே ஒரு தடவ தா செய்வே
எப்டி சகோதரி கொழந்தைங்களுக்கு ஒடம்புல சத்து இருக்கு கஷ்டம் பாக்காதீங்க உங்க கணவர உதவிக்கு அழச்சிக்கோங்க கொழந்தைங்களுக்கு சொல்லி் குடுங்க எல்லா கூட்டு குடும்பம உக்காந்து பேசிக்கிட்டே செஞ்சீகன்னா அதுல அழுப் போ தெரியாது சகோதரி கெழந்தங்கள க கூட நம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணு குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியாச்சு அடுத்த நாள் கொழ கொழம்புக்கு எல்லா ரெடியான மாதிரியாச்சு. ஒடம்புக்கு சத்து கெடச்ச மாதிரியு ஆச்சு. நீங்க யோசிக்கிறத கொஞ்சோ மாத் தீ யோசிச்சு உங்க டையம கொஞ்சோ பயனுள்ள விதத்துல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா. கண்டிப்பா உன் குடும்பத்திலேயு மாறுதல் நடக்
உங்க குடும்பத்துயு மாறுதல் சரிய சொன்னீங்க சகோத் ரி நங்க கண்டிப்பா முயற்சிப் நன்றி சகோதரி
நன்றி சகோதரி.